காலை நண்பா என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா வீட்லலா எப்டி இருக்காங்க
நான் ஒன்னும் பண்ணல நண்பா இப்பதான் நான் வந்து மார்க்கெட் போயிட்டு வந்துருக்கே நண்பா
செரி செரி நண் மார்க்கெட்டுங்கள நான் இல்ல‌ நண்பா இப்பதான் தண்ணி புடிச்சுங்க தண்ணி புடிச்சி போட்டு இப்பதான் கடைக்கு போலான்டு இருக்கறாங்க
ஓகே ஓகே ஓகே நண்பா வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்ள நண்பா
எல்லார்ரு நல்லாருக்காங்கபா அங்க எப்டி நல்லாருக்காங்களா என்ன பண்றாங்க
எல்லாருமே இங்க நல்லா இருக்காங் நண்பா ஒய்ஃப்பு பாத்திங்னா வீட்லதா நண்பா இருக்காங்க காலைல பாத்தின்னா மீன் சமைக்கலான் சொன்னாங்கா நண்பா மீனு வாங்குரக்காக மீன் மார்க்கெட் வரைக்குவந்தெ நண்பா வந்துட் டு இப்பதா நண்பா நா நித் திலியு அதுக்கப்பறொ பார்த்தினா இந்த மீன் வாங்கியிருக்க நண்பா பாற மீனு வாங்கிட்டு நெய் மீன் தோ வாங்கிட்டு வந்ட்ருக்கே நண்பா போய் தா நண்பா இப்ப ஒரு பெரட்டு பெரட்டி போட்டு பொறிச்சி எடுக்கணு நண்பா
பரவால பரவாலை நண்பா எப்டி நண்பா நீங்க நான்வெஜ்ஜுல்ல நீங்க மீன் தா அதிகமா எடுப்பிங்களா இல்ல ஆடு ஆடு கோழி இந்த மாரிலா எடுக்குறதுலா தவுர்த்துட்டிங்ளா எதனால நீங்க மீன் அதிகமா விரும்பி சாப்புட்றிங்கள
இல்ல நண்பா எதனால நான் மீன் சாப்புட்னா பாத்தினா சிக்கன்லா சாப்பிட்டுந்தே நண்பா வேணா எனக்குன்னு ஒரு பையெ வந்துருச்சு நண்பா நம்ம ஹெல்த்து மேல நம்மளுக்கு அக்கர இல்லைனாலு பையெ ஹெல்த் த்து மேல ஒய்ஃப்பு ஹெல்த்து மேல அக்கற இருக்குமுல நண்பா அந்த அக்கரையின் காரணமாக மீன் சாப்டம்னா புரோட்டின் டிக்கு நண்பா கண்ணுக் நல்லது அது இதுன் சொல்றாங்க நண் பா அதுங்க இதன்பா நா மெயின் பிரிப்பர் பண் ட்ரண்பா நீங்க நண்பா
இல்ல நண்பா நாங்க வந் மீன் அதிகமா எடுத்தது இல்லைங்க பிராய்லர் கோழியோட எ சாப்பிட்டுக்கறதுங்க எப்பவாவது தோணுச்சுன்னா மீன் எடுப்புங்க அதுவும் மீன் எடுக்காமெல்லா இல்லலைங்க இருந்தாலும் வீட்டுல அதிகமா சாப்பிடறது கோழி தாங்க அதிகமா சாப்பிட்டு இருக்கோம்
ஓகே ஓகேங்க நல்லது நல்லதுங்க ஏன்னா கோழி பாத்தீங்கன்னா நீ சிக்கன் எடுப்பீங்களா நாட்டு கோழி எடு
நாங்க சிக்கன் தாங்க எடுப் இப்போ நாட்டுக்கோழி சைடு அதிகமா போறது இல்லைங்க விலைவாசி அதிகமா ஏறதுனால நீங்க பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கோழியே எடுத்து சாப்பிட்டுக்கறதுங்க நீங்க எந்த மாதிரி எடுப்பீங்க
நாங்க பாத்தீங்கன்னா வெள்ளக்கோழி அதிகமா எடுத்தது இல்லைங்க ஏன்னா வெள்ளைக்கோழில அதிக வில கம்மியா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா வெள்ளக் கோழில பாத்தீங்கன்னா அவ்வளோ கெமிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சின்ன வயசலயே டக்கு பாத்தீங்கன்னா பெருசு அதை சாப்பிட்டா நம்ம பெருசு ஆய்ருவோம் அது இதுனு ரூமர்லெலாம் பரவிட்டு இருக்காங்க அதெல்லாம் மனசுக்கு தேவை கிடையாதுங்க நம்ம நாட்டு கோழி எடுக்கிறோமோ அடிக்கிறோமோ குடிக்கிறோமோனு இருக்குங்க நீங்க எல்லாம் அப்படி இல்லாம் வேற ஏதாச்சும் எடுத்து பப்பிங்களா
இல்ல இல்ல இல்லைங்க நான் சிக்கன் எடுப்பேங்க எப்பாயாச்சும் தோணுச்சுன்னா மட்டன் எடுப்பேங்க ஏதாவது வந்துச்சுன்னா மட்டனோ இல்ல நாட்டு கோழியோ எடுத்து சாப்பிட்டுக்கறதாங்க மத்தபடி பாத்தீங்கன்னா வீட்டுல அதே விரும்பி சாப்படுறதுன்னா இதுதாங்க வெள்ளக்கோழி தாங்க அதிகமா சாப்பிடுவோம்
ஓ
மீன் எடுப்போங்க எப்பவுமே எடுக்க மாட்டோங்க ஆனா
ஆனா வெள்ளைக்கோழிக்கும் நாட்டுக்கோழிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குங்க அதுல என்னதான் சத்து இருந்தாலும் வெள்ளக்கோழி பாத்தோம்ன்னா நல்லா சாஃப்டா இருக்கும் ஆனா அது நாட்டுக்கோழி அப்படியில்லைங்க வதக்க வதக்க சதக்கு சதக்கு இருக்குங்க என்னதான் பன்னாலும் சதக்கு சதக்கு இருந்தாலும் அதுல சத்து அதிகம்
சத்து அதிகம் தாங்க இருந்தாலும் அந்த மாதிரி வெல வாசி அதிகமா இருக எடுக்கறது இல்லைங்களா அத வெள்ளக்கோழி வாங்கி கோழின்னு எடுத்துகிட்டாவே கோழிதாங்க நினச்சு தாங்க நாங்க கோழியவே எடுத்துக்குறதுங்க இப்ப நாட்டு கோழி பக்கம் போறதே இல்லைங்க அதிகமா
ஆ நாட்டுக்கோழி பக்கதாங்க அதிகமா போயிட்டு இருக்கேன் இப்ப
எப்பங்க நீங்க மார்கெட் போயிட்டு வரங்க சரிங்க மார்கெட் நீங்க மட்டும்தான் போவீங்களா இல்ல வீட்டுல இருக்கறவங்க யாராவது குடிட்டு
இல்ல இல்ல இல்லங் இல்லைங்க வீட்டுல பாத்தீங்கன்னா மனைவி எந்திரிக்க லேட் ஆயிடுச்சுங்க சரி அவ எந்திரிக்கிரதுக்குள்ள நம்மளே செஞ்சு நம்மளே போய் வாங்கிட்டு வந்து செஞ்சு வெட்சிருவோனு சொல்லிட்டு நா மார்க்கெட் வரைக்கும் வந்திருக்கனுங்க வந்து இப்ப வீட்டுக்கு போய் கழுவி போட்டு வெட்டி போட்டு அத சமைக்கிறதுதாங்க
சரி சரிங்க பரவால பரவாலைங்க எப்படிங்க மார்க்கெட்டுக்கு டெய்லி நான் வந்து எங்கேங்க வெளியே எங்கயும் போகலைங்க நானும் தம்பியும் இங்க ஏடிஎம் வரைக்கும் போகணும் போயிட்டு வந்துட்டோம்னா வேலை முடிச்சிதுங்க அதுக்கப்புறம் தாங்க ஏதாவது வேலை வேற வேலை இருக்கான்னு பாக்கணுங்க அப்படி வெளியே எங்கேயும் போற மாதிரி இருக்காதுங்க நீங்க மார்கெட் போனது சொன்னீங்க டெய்லியும் போவீங்களா வாரத்துக்கு ஒரு டைம் போவீங்களா மாசம் வாரத்துக்கு ஒரு டைம் போவீங்களா
அப்படியெல்லாம் இல்லைங்க நமக்கு எப்போ தோணுதோ பாத்தீங்கன்னா மார்கெட் வருவேனுங்க அதுவும் போக பாத்தீங்கன்னா வெஜிடபிள் காய்கறி பழங்கள்லாம் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் வாங்கி போட்டுருவேனுங்க மார்க்கெட்டுல சந்தையில ஊர்சந்தையில இருக்குங்க அப்ப வாங்கி போட்டுருவோம் மீன் மார்க்கெட் அது மாதிரி பாத்தீங்கன்னா நான்வெஜி வேண்ணா அதுக்கு தனியான மார் கிட்டு வருவணுங்க அப்பப்ப மற்றபடிலா ஒண்ணு இல்லைங்
நல்லதுங்க ம்கு ஆஹ் மார்க்கெட்டுக்கு போக மாட் டங்க நா வீட்ல அப்பாவோ அம்மாவோ போய்ட்டு வந்துருவாங்க மத்தபடி நாலா அதிகமாக மார்க் சைட் போறது கிடையாதுங் உங்களுக்கு மார்க்கெட் வந்து பக்கத்துல இருக்குங்களா இல்ல தூரமா தா இருக்குங்க களா
இல்லல மார்க்கெட்டு பாத்திங்னா ஒரு ஆஃப்பனவர் ட்ராவல் வருங்க நாங்க பைக்ல பொய் அப்டியே பொய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்டியே வீட்டுக்கு வந்துருவணுங்க பொறுமியா
பரவால பரவாலைங்க எப்டிங்க காய்கறி சந்த மட்டுந்தா பக்கத்துல இருக்குங்கன் நினைக்கிறிங்க இருக்குங்ளா இல்ல கறிக்கட அந்த மாரி இருக்கு பக்கத்துலதா இருக்குங்ளா இல்ல ரொம்ப தூரம் போய் வாங்கிட்டு வரமாரி இருக்குங்களா
எனக்கு பாத்திங்னா கறிக்கடையில எல்லாமே நியர்ஸ்ல தாங்க பக்கத்துலதா இருக்குது ஆனா நம் பாத்திங்கனா இந்த மீன் மார்க்கெட் மட்டு பாத்திக கொஞ்சொ லாங்கா இருக்குங்க இந்த மீன் மார்க்கெட் போனா அங்க இங்க பக்கத்துலருக்கதுல பாத்திங்னா வெல அதிகமா சொல்லுவாங்க அங்க போனிங்னா வெல கம்மியா தான் சொல்லுவாங்க அந்த வெல கம்மியா இருக்குறங்காட்டி தா நா அவ்ளோ தூரம் பொய் வாங்கிட்ருக்கே
சேரி சேரிங்க நீங்க வந் து மீன் விரும்பி சாப்புட்றன் சொல்றிங்க மீனு வந்து பாத்திங்கனா அதிகமா விரும்பி சாப்புட்ற வகைன்னு இருந்தேனா எந்த மாரி எடுப்பிங்க அதிகமா பொறிப்பிங்களா இல்ல கொழம்பு வப்பிங்ளா
இப்ப நான் பாத்தினா கொழம்பு வைக்கதுக் தனியா வாங்குவோ இதுக்கு தனியா வாங்குவங்க நா பாத்தினா பாறமீனு நெய் மீனுதாங்க அதிக வா ங்குவவே
செர் செரிங்க பாற நெய்யுங்கிறீங்க கொழம்பும் அதுலயே வச்சிருவங்கள இல்ல இப்ப கொழம்புக்கு வேற ஏதாவது வாங்குவீங்களா
அதுலயே அதுல அது வாங்க மாட்டேங்க நெத்திலி அது மாரி ஒரு சின்ன சின்ன மீனா இருக்குங்க அத பத்தி குழம்புக்கு போட்டுக்கோங்க அது நல்லா இருக்கூ
எப்டியோ ஒண்ணுங்க மீன் சாப்ட்டா கண்ணுக்கு நல்லது நமக்கும் நல்லதுங்க வாங்கி அதுவே மீன கண்டினியூ சாப்பிடணு கொழந்தைங்களுக்கு கொடுங்க
ஆமா ஆமாங்க நீங்க ஒரு பாட்டு கொண்ட பத்திப்பீங்களே நேற்று வச்ச மீன் குழம்பு எண்ணெய் இலக்கு தையா அதே மாதிரிங்க இன்னைக்கு வச்சது நாளைக்கு சாப்பீங்கன்னா அப்ப உங்களுக்கு வந்து ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கூ
உண்மதாங்க உண்மதாங்க ஏன்னா அது வந்து மீன் கொழம்புங்க போது இன்னைக்கு வெச்சு தான் நாளை சாப்பிட்டுக்கலாங்க ஆனா கோழிகொழம்புலாம் அப்டி சாப்பிட கூடாதுங்க இன்னைக்கு வச்சு இன்னைக்கு முடிச்சிருனுங்க அத வந்து பிரிட்ஜ் வச்சு நாளை சாிட்டுக்கலாம்னு இருக்கும் போதுல்ல நோயா தாங்க நம்ம ஒடம்புக்கு
ஆமா ஆமாங்க இப்ப நீங்க இப்ப பாத்தீங்க நீங்க மீன் நீங்க வாங்க இருந்தாலு அந்த கேர் பிஷ் சொல்லுவாங்க மீச மொலச்சு இருக்கூ தெரியங்களா ஒரு மீன
ஆமாங்க ஆமாங்க
நீங்க தவித்துக்கணங்க அத பத்தி அ நார்மலான சாக்டை தண்ணி அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கழிவுல மனசனோட கழிவு அது இதுன்னு சாப்பிட்டு வளருதுங்க அந்த மீன் நீங்க தவ்த்தக்கீங்க எப்பவுமே வாங்கறப்போ மட்டும் ஏன்னா நம்ம லோக்கல்லலாம் கூட எங்க வேணா புடிச்சிருக்கலாம்
செரி செரிங்க ஆமாங்க நானும் அப்படிதான்ங்க கேள்விப்பட்டே அந்த மாரி மீன எல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க ஒடம்புக்கு ரொம்ப கேடு விளைவிக்குது அதனால நோய்கள் எல்லாம் அதிகமா வருது தயவு செஞ்சு அதைய யாரும் சாப்பிடாதீங்க பக்கத்துல இருக்கறதுல கழிவு போக எல்லாம் என்னென்னமோ சாப்பிடதாமங்க அதைத்தாங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஊர் ஊருக்கு வித்துட்டு வருவாங்க அதிகமா அதிகதாங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஆனா இப்பதாங்க தெரிஞ்சுது அதை பத்தி
ஆமா ஆமா அந்த மீன் மட்டும் வாங்கிக்க கூடாதுங்க ஏன்னாது சீப்பா கெடைக்குன்னு சொல்லி நம்ம வாங்கி தள்ளிடுறோ ஆனா பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா இ நல்லதுல்லாம் இதும இலங்க எல்லாமே கெடூது
உண்ம தாங்க எல்லாம் கெடுதல் தாங்க இப்ப எல்லாருமே அப்டிதாங்க எதுவா இருந்தாலுமே கெமிக்கல் இதாங்க அதிகமா பயன்படுத்துறாங்க மக்களுக்கு எது நல்லது எதுவுமே வந்து மக்க மக்களுக்கு எவும் விற்பனை செய்ய மாட்டேறாங்க எல்ல கெமிக்கல் கொடுத்தனால மனுச நோய் வந்துதாங்க அதிகமா பாதிக்கப்பட்
ஆமா எல்லாருமே லாபத்துக்காக என்ன வேணா கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க என்ன நம்ம குடும்பமா சாப்டுதுன்ன நைக்க ஜங்கா
ஆமாங்க ஆமாங்க நான் உண்மை தாங்க எல் எல்லாருமே வந்து சம்பாதிக்கிறிறதுதான் பாக்குறேங்க தவிர அடுத்தவ
ஆமாங்க நம்ம குழந்தை சாப்டுது நம்ம மாமா அப்பா சாப்ப ப்படிரான்ங்க
ஆமாங்க ஆமாங்க உண்மை தாங்க உண்மை தாங்க அவங்க வந்து மத்தவங்க யோசிச்சாங்கன்னா அந்த மாரி கெட்டதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனா அவங்க அவங்க அவங்க குடும்பத்தை மட்டும் நினைச்சு நம்ம நல்லா இருந்தா போகுதுன்னு பாாரத்துட்டு மத்தவங்களுக்கு வந்து இந்த தீமை விளைவிக்கிறதாங்க பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப காலமா
ஆமா ஆமாங்க அது ரொம்ப தப்புங்க
சரி உங்க ஊரு ல மழையல்லாம் வருதுங்களா எப்படி இருக்குங்க காலநிலைய எல்லாம்
இப்ப மழைய வருது வெயில்ம் அடிக்குதுங்க இப்ப எல்லாம் மிக்ஸ் ஆகி அடிச்சிட்டு இருக்குது
பரவால்லைங்க
அங்க எப்படிங்க இருக்கு
இங்கயே மழை வர்ற மாரிதாங்க இருக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி மழை வந்துச்சுங்க இப்ப மழையே காணுங்க நேத்தெல்லாம் வெயில் நல்லா வெயிலுங்க இப்ப வெயில் கொஞ்சம் கம்மியாகி மோடம் போட்டுருக்குதுங்க
ஓகே ஓகே க்கங்க
சரிங்க அப்புறங்க வெளில எங்கய போலீங்களா இப்பதான் மார்க்கட் போயிட்டு வந்துங்கீங்க இப்ப வெளியே போவீங்க
வெளியே நீ இங்க போற சாப்பிட்டு போட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதாங்க வேற வேலை இல்லைங்க எனக்கு இன்னைக்கு லீவ் போட்ட வேலைக்கு
ஏங்க லீவு் போட்டீங்க நான் இன்னைக்கு எங்கி போலங்க இன்னைக்கு நானும் லீவு் தாங்க வீட்டுல தாங்க இருக்கேன்
நான் வா நான் வாரத்துக்குல ரெண்டு நாள் வேலைக்கு லீவ் போட்டுவிடுவானுங்க ஏன்னா வேலைக்கு போறக்கே புடிக்க மாட்டிது அதுவும் லீவ் போடாம போனா அவ்வளவு தாங்க
அப்பிடிதாங்க போயிட்டு இருக்காங்க ஏன்னா மாத ஒருமானதத்தை வச்சு ஓட்டிட்டு இருக்கனால எல்லாம் குடும்பம் சொல்லண கேல போயிட்டு இருக்காங்க பிடிக்காத வேலைக்கும்
ஆமா ஆமாங்க
உம் சரிங்க புடிக்கலன்னு சொல்றேங்க ஆஹ் சமையல் இப்பதாங்க முடிஞ்சது அப்பா வர நேரமாச்சக்கங் அதனால முடிஞ்சுங்க இன மேல அப்பா வந்ததுக்ககு அப்புறம் எல்லோரும் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிடுவாங்க
அப்பாங்கங்க பக்கத்துல தான் வேலைக்கு போயிட்டு இருக்காங்களா வந்துருவங்கிறீங்க வேலைக்கு எ
ஆமாங்க இப்ப தாங்க கொ்ச பக்கத்துலதாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள வந்துருவாருங்க ஏன்னா பக்கம்்தாங்க இங்கரு நடந்து போனா ஒரு பத்து நிமிஷம் ஆகுங்க வண்டியில போனா ரெண்டு மூணு நிமிஷம் தாங்க ஆகும் அந்த தொலைவில்தான் போயிட்டு இருக்காருங்க உங்க வீட்ல சமையல் எல்லாம் முடிஞ்சுச்சுங்களா என்ன மாதிரி
நீங்களே போய் சாப்பாடு அப்பாவுக்கு எடுத்து கொடுத்து செஞ்சிருவீங்களா அப்பாவே வந்து சாப்பிட்டுக்குவாங்களா
இல்ல இல்லைங்க அப்பா வந்தாருன்னா நாங்க எடுத்து வச்சிருவங்க எல்லாம் மூணு பேரும் ஒட்டுக்கா உக்காந்து சாப்பிடுங்க அங்க எல்லாம் எல்லா சயல்லாம் எல்லாம் முடிஞ்சுங்களா என் மாதிரி சமையல் இன்னைக்கு
இல்லைங்க அதாங்க இப்பதாங்க மீன் எடுத்துட்டு வட்டு இருக்கேன் இப்ப இனிமேல் தாங்க சாப்பிடணும்
இனிமேல் தான் போய் பொரிக் கணுங்கறீங்களா
ஆமா ஆமாங்க இல்லைங்க கொஞ்சம் குழம்பு போட்டு அப்படியே பாத்தீங்கன்ன பொரியல் பண்ணுங்க
பரவாயில்ல பரவாயில்லைங்க நீங்க பண்ணுவீங்களா இல்ல வீட்டுல மனைவி அந்த மாதிரி
இல்ல இல்லைங்க எல்லாமே நான தாங்க பண்ணுவேன் வைஃப்க்கு அவ்வளக்கா தெரியாதுங்க நான் தான் எல்லாமே பண்ணிட்டுன் இருக்க
பரவாயில்ல பரவாயில்லைங்க இந்த வயசுலயே நீங்க சமைக்கிறக்க எல்லா கத்துக்கக்கீங்கன்னும் பெருமையான விஷயம் தாங்க பரவாயில்லைங்க குழம்பு நீங்களே வச்சுட்டு நீங்களே வருத்துருவீங்களா
ஆமா ஆமாங்க நானே ரெண்டுமே பண்ணிருவங்க
பரவாயில்ல பரவாயில்லைங்க எப்படிங்க வீட்டுல குழந்தைகள் எல்லாம் இருக்காங்களா குழந்தைகளுக்குெல்லாம் மீன் எல்லாம் குடுப்பீங்களா இல்ல
ஆமாங்க குழந்தை இருக்காங்க குழந்தைகளுக்கு கொடுப்பேன் பாரா நெய்மீன் பாத்தீங்கு வங்க முள்ளு இருக்கதுங்க அது கடுத்து அதிகமா இது வந்து வாங்கறது த குழந்தைகல்லாம் கொடுக்குறப்ப பாத்து பாத்து கொடுத்பேன் எத்துக்கோங்க
சரி சரிங்க நல்லது நல்லதுங்க பரவாயில்லைங்க குழந்தைகளுக்கு வந்து சத்தானதும் கொடுங்க காய்கறியும் கொடுங்க பழங்கள் ஐட்டமும் வாங்கி கொடுங்க மூணே குழந்தைகும் கொடுங்க சத்துங்க அப்புறம் முட்டை மேய்னா முட்டை அதிகமா குடுத்து பழைகிருங்க என்னா கால்சியம் சத்துப்பாடு குழந்தைகளுக்கு எல்லாம் இப்ப இருந்தே இருக்கணுங்க
ஓகே ஓகே ஓகே ஓகேங்க சேரி ஓகேங்க நன்றிங்க
ஆ ச் சேரிங்க நம்ம மீண்டும் சந்திக் இவரை நன்றி வணக்கங்க மீண்டும் சந்திக்
ஆ ஓகேங்க நானு அதாங்க விரும்புறே மீண்டு சந்திக்கலாங்க ஓகேங்க நன்றி வணக்கோங்க
ஆ ச் சேரிங்க நன்றி வணக்கங்க
வணக்கோ வணக்கோ வணக்கோ நன்றி வணக்கோங்க